வணக்கம் தோழி
வணக்கம் தோழி என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணீங்களா கால் வரவே இல்ல
ஆமா
ஆஹ அப்ஈடியா இப்பதான் எனக்கு கால் வந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு தடவ ட்ரை பண்ணீங்களா
இல்ல ட்ரை பண்ல இப்போ ட்ரை பண்ண நம்பர் எடுத்து இப்ப தா ட்ரை பண்ணேன்
செரி செரி அதான் ஃபோன் உடனே வந்துருச்சு செ அதா கேட்டேன்
ஆ சேரி
ஆ இந்த மூணு நாள்ல இது எல்லாத்தையும் வேல முடிஞ்சுட்டுந்தான் சமைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு செவ்வாய கிழமை அதனால ச இது ச சைவ சாப்பாடு இது மாரிதான்
ஆ எனக்கு சமைக்கிற வேல கொஞ்சம் லேட்டா சமைச்சக்கலாம் அப்டின்ட்டு இருக்கேன்
அப்டியா செரி செரி அ சமையல்னா நீங்க எது ரொம்ப சுலபமா செய்வீங்க ச நான்வெஜ் ஐட்டமா இல்ல வெ ஜிடேரியன் இது மாதிரியா
வெஜ்ஜு தா நமக்கு ஈஸியா இருக்கும்
ம் ம் எங்க வீட்டுக் ஆமா அது செஞ்சாலுமேதா எங்க பசங்க சாப்பிட மாட்டறாங்களே எதாவது ஒரு மு முட்டையோ இல்ல இது மாரி பொறிச்சு வச்சாதான அவுங்ளு சாப்பிற்றாங்க
ஆமா ஆமா அது உண்மதா அதா நம்ம செய்றது வந்து அவுங்க இப்ப டேஸ்ட்டுக்குதான சாப்பற்றாங்க
ஆமா அதுக்கு முன்னாடியெல்லா ஒரு கொழம் ஆ கொழம்பு வெச்சுட்டாலே அந்த ஒரு சாதோ கொழம்பு அதுல உள்ள காய்கறிகள மட்டுந்தா தொட் ட்டக்கயா ச சாப்பிடுவோ இப்ப வந்து அ து இல்லாம இன்னொரு ஒரு உணவு செய்ய வேண்டியதா இருக்கு அதுல வந்து பாத்தீங்கினா காரமான பொரியல் தா சாப்பற்றாங்க இல்லேனா எண்ணெயில போட்டு பொறிச்சு வெச்சிருக்கிறதா சாப்பற்றாங்க
ஆமா அப்படித்தா சாப்பிண்ணு அந்த மாரி இவங்களா சுவைக்கு சாப்பிட்றாங்க தவிர அந்த இதுக்காக சாப்பிட்றது சத்துக்காக சாப்பிட்றது கெடையாது
ஆமா மூணு வேலையு சாதமே சாப்ட்டு வளந்தோ நாங்கலா அந்த இட்லி தோசயெல்லா வந்து எப்பயாவ்துதா செய்வாங்க எங்க வீட்லயெல்லா
ஆமா
இப்ப ம ரொம்ப காலம் மாற மாற உணவு பழக்க வழ க்கமு மாறிகிட்டே இருக்கு புதுசு புதுசா ஒண்ணு ஒண்ணு நம்ம பலகாரம் மாதிரி செஞ்சு சாப் ட்ட சாப்பாட்டெல்லா இப்ப ஆ டெய்லியுமே செய்யற மாதிரி ஆயிட்டு அவங்களு அததா விரும்புறாங்க
ஆமா நம்ம பண்டிகை காலங்கள சாப்டத இப்ப வந்து ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சட்டாங்க அதுதா கேக்குறாங்க
ஆமா நார்மலாவே இந்த வ ட வந்து நம்ம தீபாவளிக்கு இல்லன்னா ஒரு விசேஷத்த போதுதா செய்வாங்க உளுந்து வட க கள்ளப்பருப்பு வட இதெல்லா
பேசட்டு இருக்க வரறே பேசட்டு இருந்த வர்றேன்
சரிதான தோழி நா சொல்றது
ஆ ஆமாங்க தோழி நீங்க சொல்றது உண்மதா
அந்த மாரி இருக்கிறப்ப இப்ப எல்லா காலத்திலயுமே டெய்லியு காலை உணவோட வ வடயு சேத்து சாப்பற்றது வந்து அவுங்களுக்கு உடல்நல கோளாறு இது மாரிதா ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு அவுங்களே தேடிக்கிறாங்க அப்டின் எனக்கு தோணுது இது வந்து நா யோஸ்ச்சுட்டு ஒரு யோசிச்சது இல்லாம ஒரு ப புத்தகத்துலயு படிச்சிருந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாரி இதுல போட்ருந்தா ங்க பலகாரம் மாரி சாப்ட சாப்பாடெல்லா இப்ப டெய்லியு சாப்பட்றதுனாலதா மனிதர்களுக்கு புதுசு புதுசான வியாதி கொலஸ்ட்ராலு கொழுப்பு அதிகமா போறது ஆ ஒடல் ப உடல் பருமன் அதிகரிக்கிறது இது மாரிலா வியாதிகலா இதெல்லா வந்து ஒரு நார்மலா எல்லாருக்குமே உள்ளதுதா கொழுப்பு கூடுன ஒடம்பு சொல்லுவாங்க அ குண்டா இருக்குறவங்களுக் கு ஊழ சத ஒடம்புனு சொல்லுவாங்க
ஆமா
இப்ப பாத்தா அது ஒரு வியாதி மருத்துவ குறிப் புல பாத்தீங்கனா ஆ கொழுப்பு இருந்துதுனா கொலஸ்ட்ரால் இருக்கு உங்களுக்கு ஊழ சத இருக்குனா அது ஒரு வியாதி ச வியாதியா இருக்கு அப்டின்னு சொல்லி அதுக்குல்லா மருந்து மாத்தர எடுத்துக்கிட்ருக்காங்க
ஆமா ஆமா இப்போ வந்து அப்டி தா பண்றாங்க
ம் நம்ம தாத்தா கா பாட்டி காலத்துலெல்லா பாத்தீங்கன்னா குண்டா இருக்குறவங்கலெல்லா பாத்தா ஒன்னு ஒரு பெரிய ஒரு வித்தியாசோ வந்துராது நல்லா கொலு கொலுன்னு இருக்காங்க அப்டின்னு சொல்லுவாங்க புள்ளைங்களே இப்ப குண்டா இருந்தாலே பயப்புட்றாங்க பச பே பெத்தவங்களா
அ அப்ப அப்டிதா இருக்கு எந்த பிரெச்சன வரு என்ன நோய் தாக்கு அப்டின்னு ஒரு பயத் த்துலே இருக்க வேண்டிய சூழ்நெலைல இருக்கோ
ஆமா இப்ப இந்த காலத்த பொறுத்த வரைக்குமே என்ன நம்ம ளோட சாப்பாட்டு பழக்க வழக் கங்கள் மாற்றதுனால தான் இந்த மாரி கங்களா மாற்றதுனாலதா இந்த மாரி வியாதிகள்லா வந்து மக்கள் பயந்துட்ருக்காங்க அப்டிங்கிற மாரி எனக் தோனிட்ருக்
அம் ப உ உண்மதா உணவு பழக்க வழக்கத்த மாத்துனதுனால தா நெறைய விஷயங்கள் இப் ப வந்து நமக்கு பாதிப்ப ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அது வந்து மக்கம் இப்ப புள்ளைங்க என்ன பண்றாங்க அப்டின்னா அவுங்க வந்து அ அது வந்து ப பாக்குறதுக் கண்ணுக்கு அழகா இருக்கா அந்த மாரி தா அவுங்க வந்து விரும்புறாங்க இப்ப கண் குளிர்ச்சியா இருக்கா அந்த மாரி
ஆமா நம்மல்லா சின்ன புள்ளையா இருக்குறப்ப புளி சாதோ தயிர் சாதோ லெமன் சாதோ ஆ மிஞ்சி மிஞ்சி போனா தக்காளி சாத செஞ்சு நா எடுத்துட்டு போயிருக்க பள்ளிக்கூடத்துக் இந்த நாலு வெரைட்டி சாததத்த தவர வேற எதுவும் நா அவ்ளதா சே எடுத்துட்டு போனது கெடையாது இல்லன்னா பாத்தீங்கன்னா கொழம்பு வகைகள் கொழம்பு வச்சு சாதங் கலறி குடுப்பாங்க அ ரச சாதோ இட்லி தோச அது எப் பயாது செய்வாங்க இந்த அமாவச ப பௌர்ணமி இதுக்கு தா இந்த இட்லி தோசைக்கே போடுவாங்க வீட்லயெல்லா
ஆமா
இப்பல்லா அது மாரி சாதத்தல்லா விரும்ப மாட்றாங்க அது வந்து ஒரு விசேஷ நாட்கள்லயோ இல்ல கோயில் திருவிழாக்கள் இது மாரி நேரத்துல தா புளி சாதத்துக்கு ஆச பட்றாங்க புள்ளைங்க நம்ம அத பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போங்கன் செஞ்சு குடுத்தா என்ன இதை செஞ்சு குடுக்குறீங்க அப்டிங்கிற மாதுரி சொல்றாங்க
ஆமா இது எனக்கு புடிக்கல வெரைட்டி இது வித்தியாசமா செஞ்சு குடுங்க அதுல வந்து ஆமா எல்லாமே துரித உணவா தா இருக்குது சீக்கிரமா அந்த இது செஞ்சு ஆனா அது சீக்கிரமாவு கெட்டு போய்டு
ஆமா ஆமா அதுதா
அந்த இதுப் மகப் புள்ளைங்ளுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம சொன்னோனா இல்ல நமக்கு குடுக்க மாட்றாங்கங்கற மாரி நெனைக்கிறாங்க
இப்ப புளி சாதோ அப்டின்னா இப்ப நம்ம காலைல களறி வச்சோ அப்டின்னா சாய்ந்தரோ வரைக் ஏன் ஒரு ரெண்டு நாள் கூட அது அப்டியே இருக்கு வீணா போகாது
ஆமா
அந்த மாதிரில்லா சாப்டப்பைலா எந்த ஒரு ம் வியாதிகளு வல்ல எந் ஆ நோய்கள் வ
நோய்கள் வர்ல
இதொரு வெரைட்டி ரைஸே எடுத்துக்கோங்க அது சூடா இருக்கற வரைக்கு தா அதோட டேஸ்ட்டுருக்கோ கொஞ்சோ ஆறிட்னா கூட அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்மல் அடிக்க வர்றா மாரி ஆயிடோ அதுல முட்டைய சேக்கற்துனால முட்டைய சேத்த உணவு வந்து இப்ப காலையில இப்ப நம்பளா வந்து ஒம்பதர மணிக்கு பத்து மணிக்கு பள்ளிக்கூடோ போயிருப்போ இப்ப உள்ள புள்ளைங்களா காலையில ஏழு மணிக்கெலா அவுங்குளுக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்குறா மாரி ஆயிடுது எடுத்துட்டு கெளம்பிற்றாங்
ஆமா
இப்டி ஏழு மணிக்கே செஞ்சு குடுக்குற சாப்பாடு அவுங்க சாப்பற்ற நேர்துல பாத்தீங்ன்னா ஒரு அஞ்சு மணி நேரோ ஆறு மணி நேரோ வித்தியாச ஆயி வந்துடோ அப்டி இருக்கிறப்ப அந்த நான்வெஜி இந்த முட்டையெலா சேத்து ஃப்ரைட் ரைஸ்சு செஞ்சு குடுக்கறாங்க அப்டினா ஆரி போயி அதுல எதாவ்து நோய் தொட் றுலா வர்றத்துக்கு நறைய வாய்ப்
வாய்ப்பு இருக்கு பெர்னி வாய்ப்பு இருக்கு தோழி நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா அதுதா வந்து சம ஓ செ சமச்சு ஒடனே சாப்புண்ணோ சூடோடவே இருக்கும் போதே சாப்ட்ற வேண்டியப் பொருள்வ அதலா உணவு பொருள்லா அது வந்து அஞ்சு மண்நேரோ வந்து அது பாக்ஸ்குள்ளேயே அந்த டப்பாக்குள்ளேயே இர் ந்துக்கும் போது அதோட தன்மம் மாறதான செய்யுது
ஆமா அதலா வந்து இந்த புஸ் பசங்களுக்கு தெரிய மாட்டது ஒரு சாதோ கொழம்பு வச்சு நம்ம சாதோ நல்லா கலறி குடுத்தோம்னா கொழம்பு வந்து அதிக யூ ஊத் தாம கலறி குடுக்கணு அது எப்பிடி அதிக ஊத்தாம நம்ப கலறி குடுக்க முடியு அது நல்லா இருக்குமா அந்த சாப்பாடு
அதுவும் நல்லா இருக்காது அதுக்கு அது அதுக் அந்த கொழம்பு சேத்து சாப்பாடு செய்ய சாப் டும் போதுதா நல்லா இருக்கு அதுவும் கொஞ்ச அந்த டயு அவ்ரு ஆறு மண்நேரோ அப்டிங்கும்போது அந்த சாப்பாடு அப்பதா வீணாபோகாமருக்கு
ஆமா எங்க அம்மா வந்து ஒரு புளி கொழம்ப வெச்சு குடுத்து அதுல ஒரு மாங்கா ஒரு முருங்கக்கா அத மட் டுமே எடுத்து தொட்டுக்க மாரி மேல வெச்சு குடுப்பாங்க இப்ப உள்ள புள்ளைங்களுக்குலா அதலா எங்க புடிக்குது காய்கறிகள வந்து நம்ம எப்டிலா மறச்சு அவுங்குளுக்கு சாப்ட வைக்கலாங்குறா மாரி தா யோசிக்க தோணுது தவிர டேரெக்டா இந்த ப கேரட்டு போட்ருக்க இத சாப்டு அப்டினு சொன்னா சாப்ட மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட் றாங்க அவுங்களா
அவுங் காய்கறியே வேண்டான் தான சொல்றாங்க காய்கறியே எனக்கு புடிக்கல வேண்டா அ நம் நம்மல்லா பச்சையாவே சாப்ருப்போமா அப்பா அப்பலா அ ஓகே அதுக்கு ரொம்போ புடிக்கோ
ஆமா இப்ப காய்கறிகள வந்து எப் எந்த அளவுக்கு மறச் சி குடுக்குனோன்னு விருப்பபட்ரோமோ அந்த அளவுக்கு மறச்சு குடுக்றா மாதிரி இருக்கு அ அ டாக்ட்ரு கிட்ட போனா நாக்கு வெந்துபுட்டு இம்மாரி ஒடம்சரியில்லாத அப்டி போறப்ப டாக்ட்ரு சொல்றாங்க காய்கறில்லா குடுக்குறீங்ளா இல்லயா அப்டின்னு கேக்கறாங்க காய்கறி குடுத்தாதா சாப்புட மாட்றாங்களே அப்ப மருந்த வாங்கி ஊத்துங்க காய்கறிகள் பழங்கள் இதெல்லா சாப் ப்பிலனா அதுக்கு தகுந்த மாரி மாற்று மருந்து மூலமா தா இந்த பசங்களுக்கு தெம்பு சத்தெல்லாம் தே ஏத் த்தவேண்டியதா இருக்கே தவிர இயற்கை கையான முறையில இவுங்க எதுவுமே எடுத்துக்க மாட்றாங்க
அவுங்க அந்த இதுலயே வ மருந்துகள்லயே வாழ்ந்துரணுனு முயற்சி பண்ணிட் இருக்காங்க நம்ம போராட வேண்டியதா இருக்கு
நம்மளே எடுத்துக்கோங்களே ஏ சின்ன பிள்ளைங்கள நம்ப சொல்றோ நம்மளுக்கே பாருங்க நம்ப ஒரு தெம்பா ஒரு ஆகாரோ சாப்ட முடியுதா ஆ ஊனா போறோ மெடிக்கல்ல போய்ட்டு ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைய வாங்கி ஒரு அட்டைய வச்சுகுறோ இல்லனா கவர்மெண்ட்ல குடு க்ற அ சத்து மாத்திர அதுதா நம்ப வாழ்க்கைல ஒட் டிட்ருக்கு மாத்திரைகள் தான போய்கிட்ருக்கு எல்லாருக்குமே
அப்டிதா அப்ப நம் நம்மலு வீட்டுலதா இருக்கோ ஆனா நம்ளுக்கு அந்தக்கான வாய்ப்புகள் இல்லாமே போயிடுது
ஆமா ஆனாலு நம்மளு வந்து கொஞ்சோ கொஞ்சமா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோ அப்படின்னாதா நம்ம புள்ளைங்க வந்து நம்மள பாத்து கத்துக்குவாங்க நம்மளே அத சாப்பிடாதப்ப நம்ம பசங்க எப்டி அத சாப்ட விருப்பப்படுவாங்க சொல்லுங்க பாக்கலா
ஆமா நம்மள்து நம்ம சாப்ட்டாதான அவங்க சாப்டுவாங்க
எங்க வீட்ல எல்லா ஒரு மாதுளம்பழோ வாங்கிட்டு வந்தோம்னா அந்த மாதுளம்பழத்த டெய்லி நா எடுப்பே அ வச்சிருவே அது எப்டி தோல் சுருங்கி போயி ரொம்ப டேமேஜ் ஆயி ஐயயோ காசு குடுத்து வாங்குனோமே இப்டி வீணா போய் டேங்கிற ஒரு எண்ணத்துல தா சாப்புட தோணுமே தவிர தெம்புக்காவ அத சாப்டணுங்கிற மா தி எனக்கு தோணாது அது என்னமோ ஒரு அலுப் பு அதுல இருந்துகிட்டே தா இருக்கு எந்த ஒரு பழமா இருக்கட்டு அ நானு காய்கறி லா வரும்போது சத்தானா காய்கறிகள் வாங்கணு அப்டின்னு சே நெனப்பே ஆனா வாங்கி எல் இப்ப எல்லாரு ச சேந்து சாப் புட்டா தான அந்த செய்யற சாமானோ வீணாகாம போவு
ஆமா அதனால தா இத சாப்ட மாட் றாங்க செஞ்சத நம்மதா நெறய சாப்ட வேண்டியதா இருக்கு நம்மதா வச்சு வச்சு சாப்ட வேண்டியதா இருக்கு
ஆமா நம்ளே சாப்ட்றா இருந்தா எப்டி எதுக்குன்னா நம்ம அத செய்யணு ஒரு பீட்ரூட்டா இருக்கட்டு கேரட்டா இருக்கணு அப் அப்டியேதா இருக்குமே தவிர சாப்பாடு பசங்களு சேர்ந்து சாப்ட்டாதானா நமளுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கு சரி எல்லாரு சாப் சாப்டுறாங்களே அடுத்த நேரோ அத வாங்கணுனு தோணு இந்த பிள்ளைங்க சாப்பிடவு
நம்மளே மட்டுமே உக்காந்து அது மிச்சப்பட மிச்சப்பட நம்மளே வந்து மூனு வேலையு சாப்புட்ணுனாக்க நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல எல்லாரு சேந்து சாப்ட்டாக்கா சரியா போய்டு
ம்
இத இத எப்டி மாத்றதுன்னே தெர்ல தோழி
ஆமா தொடர்ந்து பேசுவோம் தோழி ரொம்ப நன்றி
ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு இது எப்டி மாத் தி கொண்டு வந்து நம்ம என்ன பண்றது னே ஒன்னும் புரியல வே வேற ஏதாது வழி இருந்தா சொல்லுங்க
சரிங்க தோழி அடுத்த முறை இத பத்தி நாம்ப விரிவா பேசுவோம் தோழி
ஓகே நன்றி தோழி
ரொம்ப நன்றி தோழி